வணக்கம் என்ன பண்றீங்க
நாங்க ரொ படம் பாத்துட் இருந்தே
படம் புது படமா
புது படந்தா மைக்கேல்னு ஒரு மை மைக்கேல்ஜாக்சன் படோ ஒன்னு வந்துச்சில்லைங்ளா
தெரியலியே என்னா
மைக்கேல் ஜாக் சனப்பத்தினா அவரோட உண்மையான ஸ்டோரிய மூவியா எடுத்தாங்க
ஆமா ஆமா ஏதோ ஒரு பாக்ஸ் கூட அந்த மூவி நேம் வருமே என்னமோ ஒன்னு அது கூட நிறைய கதலா அதுல வெளியா எக்ஸ்டிம் ஸ்டோரியா சம்திங்
இல்ல இல்ல இல்ல மை க்கல் அப்படின்னு ஒரு படமே
அதுலதான அந்த எக்ஸ்டிம் ஸ்டோரி பத்தி ஏதோ வெளிய வந்துச்சுன்னு சொல்லி ஒரு ரூமர்ஸ்ல்லா போச்சு
அந்த படத்துல அது இப்போதைக்கு அத பத்தி எதுவு இல்லை ஏன்னா இது பஃர்ஸ்ட் பார்ட் மாரிதா வந்திருக்கு ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாரிதான் குடுத்துருக்காங்க இன்னோ டீட்டெய்லா எதுவும் சொல்லல அது பாத்துகுட்ருந்தேன் செகண்ட் டைமா பாத்தேன் அதனாலதா சரி நீங்க கூப்பிடவும் வந்துட்டேன்
ஓ ஓ செரி செரி இல்ல இல்ல சாப்ட்டீங்களா நீங்க
இனிமே தாங்க சாப்பிடனும்
அப்டியா என்ன இன்னிக்கு நைட்க்கு ஸ்பெஷல்
ஸ்பெஷல் ஒன்னும் இல்லை மாவு இருக்கு தோசைய சுட்டுட்ரலாம்னு
அதுவே ஸ்பெஷல்தானே அவுங்கவுங்க மேகி செஞ்சு கொடுத்த தாங்க
மேகி அதுவும் என்னைக்காவது நடக்கும்
ரொம்ப முடியல அப்டின்ற மாரி
ஆமா நீங்க நைட்டுக்கு
எங்க வீட்டுல வந்து புல் மீல் செஞ்சுட்டாங்க சாம்பார் ரச சம் கார கொழம்பு தையிர் சோறு கூட்டு பொரியல் அவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே செஞ்சுட்டாங்க
செரி செரி செரி அதனால
நைட்டும் அதுதான்
ஓகே ஓகே நல்லா இருக்கு
க்கு இந்த தோச இட்லில்லா புடிக் கேப்
ஆ சேரி சே ஆ அ சேரி சேரி உங்க ஹாபிஸ் எல்லா என்ன ஃப்ரீ டைம்ல என்ன செய்வீங்க
நான் வந்து மெஹந்தி ஆர்ட்டிஸ்ட்டா இருக்கே அதாது மருதாணி போடுவாங்கல்ல போயிட்டு கல்யாணத்துக்கெல்லா அது அதுவா இருக்க வீட் ட்டில வந்துட்டு அந்த மருதாணில செஞ்சி விப்பாங்க இல்லையா வீட்ல இருந்தே செய்யற மாதிரியா அதுவு பண்றே
சேரிங்க சூப்பருங்க ஓ மிக்க ப டெஸ்ட்டு
இதெல்லா பண்ணுவே
சூப்பர் சூப்பர் நல்லா நெறைய விஷ்
கொஞ்சதா பண்றீங்னே இன்னு நெறைய கத் த்துக்கணு அப்பிடின்னு ஆச இருக்கு
சேரி சேரி சேரி பண்ணுங்க பண்ணுங்க
அப்புறோ வீட்டுல இருக்க டைம் ம்ல இது பண்ணுவே எடிட்டிங் நெறைய பண்ணுவே
வீடியோஸ்கா இல்ல
க்குலா எடிட் பண்ணி குடுப்பே யாருனா கேட்டாங்கனா
ம் சேரி சேரி சேரி சேரி ம்
இந்த மாதிரிதா பண்ணுவே வேற எதுவு பெருசா எனக்கு நா ஆஹாபீஸ்ல இவ்ளோதா இருக்கு
பரவால்லயே இதே ஃபோ பண்ணீங்கனாலே இதுக்கே டைம் பத்தாதே எடி ட்டிங்கலா ஒர்க் பண்றதுக்கு உக்காந்தாலே ரொம்ப நேரோ ஆகு ஒரு ஃஆப்னவர் வீடியோக்கு எவ்ளோ நேரோ ஆகுங்க
ஹாஃப் அன் ஆர் வீடியோல அவ்ளோ பண்ணமட்டு இப்பல்லா வந்துட்டு இல்ல ஷாட்ஸு ரீல் ஸு அந்த மாதி ரி தான லைக் பண்றாங்க அதுனால அது போல அதுக்கு ஒரு மினுஷொ இல்லன்னா நாப்பது செகேண்டு நாப்பது நொடி இருக்குல்லயா அந்த மாதிரி அது மாதிரி பண்ணி குடுக்கறது அதுக்கே நம்மளுக்கு ஒரு ஒரு மண்நேர இருக்கு கிட்ட ஆயிடு நம்ம இது பண்ணி வோ அவுங்க வந்து எனக்கு இது வேண்டா எனக்கு வேற மாரி பண்ணி குடுங்கன்னுவாங்க சாங் வேற மாத்துங்க இது மார்லா இரு க்கு அதுனால அப்பிடியே போய்டு
செரி செரி செரி
உங்களுக்கு அந்த மாதிரி எதாவ்து இ திருக்கு ஹாபிஸ்னா
ம் வீடியோஸ் அந்த மாதிரி எதுவு பண்ணல ஆனா முன்ன ஸ்பாட்டிஃபைல ஒரு பாட்காஸ்ட் ரன் பண்ணே அது கொஞ்சொ டிராப் ஆயிடு ச்சு ம் மத்தபடி வீட்ல நறைய பாடுவே பாட்றதேதா எனக் வேல
செ செர் பாட வச்சுட்டு கேட்டே இருந்தா நல்லா இருக்குமே
அதுனால பாடி ட்டே இருப்பே எப்பவு பாட்டு இதெல்லா ஓடிட்டே இருக்கு கூடவே சேந்து நானு பாடிக்கிட்டே இருப்பே
எனக்கு யார்னா பாட்றவுங்க எனக்கு ரொம்ப புடிக்கு பாட வச்சி கேட்டுகிட்டே இருக்கலா அப்டின் சொல்டு நா வந்து டான்ஸு சோ அதனால யாருன்னா பாட்னா அது நல்லா இருக்கு கிளாசிக்கலு ஆடுவே வெஸ் டென் ஃபோக்கு இந்த மாதிரி எல்லாமே ரியலால எல்லாமே கொஞ்சதா எதிர் க்கப்புற இன்னு நெறய கத்துகுனுற்றது இருக்கு
சேரி சேரி கத்துக்கோங்க அத நல்ல யூஸ்ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க
அது வந்து இந்த எங்க ராங்கர் க்கு எ இந்த சைட்ல வந்துட்டு அந்த மாரி அவ்ளவ பண்ண மாட்டாங்க அத பேய் வெளி கொண்டுடு பேய் காட்டணு அப்ளாஇல்ல ஒனக் புடிச்சிர்கா பண்றியா ஒ கொள்ளே வச்சுக்கோ வெலிலா கொண்டு வந்து காட்டுனுன் அவசிய இல்ல அப்டின்
அடடா ஆமா அனைத்து தடைகளையு உடைக்ணு கண்டிப் ப்பா நம்ம ஜெய்க்னு
துசுனா எங்க ஏரியா பக்கத்துல இருக்கவுங்கள சோ எல்லாருமே வந்து டி எப்டின்னாக்காவ் ம்மேரி பூம் வர் மாதிரி இது பண்ணாத அது பண்ணாத அப்டின்ற மாரி அதனால அவங் கெட்ல நம்ம எதுக்கு தேவல்லாம வச்சிகிட்டு அப்டின் சொல்டு சே எனக்கு புடிச்சதெனாப் பண்றே அப் அப்டியு ஒரு சைடா போட்டோ அப்டின் போயிட்ர்க் எனக்கு நிறையா இதுதா பண்ணுனு எனக்கு ஆச அந்த பேக்கிங்லா பண்றாங்க இல்யா
ஆம்மா
அதல்லா பண்ணணு அதல்லா கத்துக்கணு
சேரி அது அது கோர்சஸ்ல்லா இருக் த்து
நம்ம இந்த சைடு வந்து இல்ல அந்த மாரி அதெல்லா வெளி சைடுலதா இருக்கு இங்க வந்து அந்த மாரி அவ்ளோவா இல்ல இங்க இருந்து போனா ரொம்ப தூரோ ஆகு அது இல்லாம இங்க கத்து குடுக் குறவங்கள அவ்வளோவா நல்லா புரொஃஷ்னலா கத்து குடுக்க மாட்டாங்க சும்மா ஏனோ தனோ அப்டின்ற கத்து கேடுப்பாங்க நமக்கு வந்து ஒரு புரொஃப்ஷனலா இருந்தாதா ஒரு பிஸ் பிஸ்னஸ் ஸ்டாட் பண்ண கரெக்டா இருக்கு
ஆன்லைன்ல சொல்லி தர்றதுங்க அது அவ்வளோ எஃபெக்ட்
ஆஹா அதெல்லா நமளுக் தெரியல இப்போ இங்கன்னா என்ன மாதிரி டிப் வந்து குடி இருக்குறாங்க எப்டி அது திருப்புறாங்க எல்லாமே ஒரு சின்ன சின்ன விஷ்யத்தையு பாக் இருக்கணு இல்லையா
ஆமா மிஸ்டேக்ஸ் எதா பண்ணா கூட அவங்க பாத்துட் டு இதனால தா இந்த மாரி ஆச்சு ம் ம்
டோ வீடியோஸ்ல காமுச்சா அவுங்க எப்டி இருந்தாலுமே நல்லா இருக்குன் சொல்ட்டு வேற ஒருத்தவங்கள பாத்துட் டக்குன் போயிடுவங்கோ அவுங்க நம்மளுக்கு நின்னு சொல்ல மாட் டாங்க இல்லையா
ம் ம் ம் சேரி சேரி சேரி
இன்னு நெடியா கத்துக்கணு கத்துப்பேன் நெனைக்கிற நீங்க இந்த பாட்ட தாண்டி வேர் எதாவது டேன்ஸு
த்த ஆ அத் அந்த அளவுக்கு எனக்கு இல்ல ஆனா என்ன பிளவுஸ் எல்லா ஸ்டிச் பண்ணுவ ஆரி ஒர்க்கு ஃபேப்ரிக் பெயிண்டிங்கு அந் அது அத சார்ந்த என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லா பண்ணுவே
உம் உம் உம் உம் எனக்கும் டிராயிங் பண்றது பெய்ண்டிங்லா பிடிக்கு பண்ணியிருக்கே ரொம்பல்லா இல்ல கொஞ்சோ கொஞ்சோ
உம்
ஆரி ஒர்க் போடுறதெல்லா ஈஸியா இல்ல ரொம்ப கஷ்டமா இருக்குமா
அதெல்லா பிராக்டிஸ் பண்ண பண்ண ஈஸியாதா இருக்குங்க
எனக்கு என்னான்னா அதுல அது அது டிப்ப விட்டு பின்னாடி பா அப்டி பாக்குறதுக்குள்ள அந்த நூல் காணம போய்டு கைய விட்டு
அது ஸ்டாட்டிங்ல அப்டிதா இருக்கு
அதுக்குமே கிளாஸ்ல்லா போனே ஆனா அது எனக்கு செட் ஆவல ரொம்ப தலவலியா இருந்துச்சு எந்த கிளாஸு
அ நானு அதெல்லா கத்துக்கிட்டே கொஞ்சோ பிளவுஸ் எல்லா போட்டே ஆனா பேக் பெயின் வந்துருச்சு
ஆ அதனாலதா அது வந்து நா போல மெஹந்திமே சேம் அதே இனிமேல்தா பேக் பெயின்லா நம்மளுக்கு ஒரு ரொம்ப வலி க்கும் ஒரு நாலு மணி நேரோ அஞ்சு மணி நேரோ ஒக்காந்தே போட்றோ இல்லையா
ஓ அவ்வளோ நேரோ ஆகுங்ளா
ஆ ஆமா சிலதெல்லா கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்ளா அதனால நாலு நேரோ அதுமாரி ஆகு நார்மலா நீங்க போட்டு மூனு மணி நேரோ அந்தமாரி முடிஞ்சிடு
ஓகே ஓகே
நீங்கெல்லா போட்டதில்லயா இது முடி க்யூ
நா போட்டதில்லங்க எனக்கு என்ன சொல்றது மருதாணி அரைச்சு கைல அழகா வ ச்சன்னா அது எனக்கு பாக்க பிடிக்கும் ஓ
எங்க அம்மா எங்க அம்மா மாதிரிநீங்க எங்க அம்மாவும் அது தான் சொல்லுவாங்க இதெல்லாம் என்ன கையில எல்லாம் உறிஞ்சு வந்துடும் அது பாரு கையோட கையாவே இருக்கும் ஹா
ஆஹ் அத பாக்கவே எனக்கு ரொம்ப புடிக்கும் க்கு அதனால மருதாணி தான் எனக்கு பிடிச்சது ம மத்தபடி என் பொண்ணுக்கலாம் சும்மா சிம்பிளா ஏதாவது மெஹந்தி போன வாங்கி நான இருக்கறது தான் ஆனா எனக்கு வச்சுக்கும்போது நம்பர்
எனக்குமே மருதாணினா ரொம்ப புடிக்கும் அது அதுல நிறைய நல்லது இருக்கு இருக்கு இல்லையா
ஆமா அந்த மருதாணியோட வாச ரொம்ப பிடிக்கும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கும் அந்த வாசம்
ஆமா அது இல்லாம அந்த கலர் கூட அப்படியே ரொம்ப நாள் இருக்கும் இது இது வச்சா கூட ஒரு நாலஞ்சு நாள்ல போயிடு இது வந்து அப்படியே ஒரு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கிட்ட கையில அப்படியே இருக்கும்
ஆஹ நீங்க எப்படி ஆர்கானிக்கா எல்லாம்
ஆமா நான் தான் எல்லாமே பண்ணி நாங்க போடுறது
செரி செரி செரி அது வந்து எப்படி சேல் பண்றீங்கா இது தெரிஞ்சவங்களுக்கு கொடுக்குறீங்களா இல்ல
தெரிஞ்சவங்க கொடுப்போம் யா அது வந்து நா அங்க வந்து ஒரு இது வச்சிருக்கோம் இணையதளம் வச்சிருக்கோம் அது மூலியமா வந்துட்டு யாருன்னா வந்து பார்த்துட்டு ஆர்டரு பண்ணாங்கன்னா அதுக்கேத்த மாரி நாங்கள் கொடுப்போம் வெளியூர்லாம் கேட்டனாக்கா பண்ணி விடுவோம் இப்ப டெலிவரி சார்ஜ் எவ்ளோ வருதோ அதுக்கு ஏத்த மாதிரி போட்டு
ம் சேரி சேரி நல்லா போயி ட்ருக்கா
ஆ இப்பதிக்கு நல்லா போயி ட்ருக்கு நல்லபடியாதா போய்ட்டுருக் க்கு அது ஒரு சீசன் வருபோதா கல்யணம் முகூர்த்தும் சீசன் வருபோது மட்டுதா நம்மளுக்கு அந்த மாரி கெடைக்கு மத்தபடி கெடைக்காது
சேரி சேரி இப்ப மேக்கப் ப்ன் மாரிதா நீங்க ப்ரொஃபெஷ் நல்லா எல்லா கத்துகிட்டு நீங்க சேரிங்க பிரைடல் மேக்கப்ல்லா பண்ணுவீங்களா சேரி சே ச
எல்லாமே இப்பிடியே ஒரு ஒரு தட பஸ்ட் நா வந்து ஆரம்பிச்சது வந்து மருதாணி போடதா அதுக்கப்புறோதா அது செய்ய ஆரம் ச்ச
ஓகே ஓ சேரி சேரி அப்பிடியே அந்த ஆ அந்த ஃபீல்ட் அதுகு ரிலேட்டடா ல்லன இருக்
ஆ இருக்கு எல்லாத்தியு கத்துக்கிட்டா ஒருத்தவங்க கேட்டானா ஃபுல்லாவே நம்மளே அவுங்க லாக்கு பேபண்ணிக்கலால்ல ஃபுல்லாவே எங்கள்ட்ட குடுத்துருங்க
சேரி சேரி ம் நல்ல விஷ்யங்க முயற்சி தேய் விடதிங்க க